ஹலோ
ஆ கேக்குதுங்ளா வாய்ஸ் கேக்குதுங்ளா ஆ ஓகேங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்ற சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ம் இப்பதா சாப்ட்ட
ஓகே என்ன சாப்ட்டீங்க
தோச மீன் கொழம்பு
ம் ஓகே ம் ம் இப்ப செஞ்சீங்ளா இல்ல காலைல செஞ்சி டீங்ளா மீன் கொழம்பு
மீன் கொழம்பு மதியோ செஞ்ச
ஆ ஆ ம் சேரி சேரி
நீங்க
நா மக்ரூனி சாப்ட்ட
ம்
ம் மாவு இல்ல அதனால செரி பாஸ்த்தா செஞ்சிட்லா அப்டின்ட்டு செஞ்சுட்ட
ம் ஓகே என்ன எங்க லீவ்ல எங்க போனீங்க
ஆ லீவுக்கு நானு வேலூர் போயிருந்த பாட்டி வீட்டுக்கு அங்க இருந்து டெம்பிள்ஸ் போயிருந்த
ம்
நல்லது
புரில விட்டு விட்டு கேக்கு ஹலோ அலோ ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குது உங்க வாயஸ் ஆ இப்ப கேக்குது
ஆ சேரி சேரி நீங்க எங்க போயிருந்தீங்க
நாங்களு வேலூர் தா போயிருந்தோ
ம் ஓகே
ம்ம் வேலூர்ல வீட்டுக்காரு சொந்த இருக்குது அப்பறோ எங்க அண்ண அண்ணி கூட அந்த ஊர் தா
ஓ ஓகே ஓகே
ஆமா போட்டு வந்தோ பக்கீத்துக்கு போனோ
ஓகே ஆமால ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆ
ம்
ம் செரிங்க செரிங்க எப்பிடி போச்சி அன்னெக்கி தீன் ம் ம் ம் ம் சேரிங்
பசங்க என்ன பண்றாங்க
ம் அவ்ங்க ஸ்கூல் படிக்கெறாங்க
ம்
ஒருத்தர் சவன்த்து இன்னொருத்தவ்ங்க ஃபிப்த்து
ம் ம் ம் ம் எப்டி இருப்பாங்க நல்லா படிப்பாங்களா
ம் நல்லா படிப்பாங்க ஆ ஸ்டடீஸ் பொறுத்த வரக்கு நா அவ்ளோ கேர் பண்ணிக்க மாட்ட அவ்ங்க இஷ்டொ அது அவ்ங் படிச்சிர்னு அந்த டைம்க்கு ம் ஓவரா நம்ம படி படி படின்னு சொன்னாலு டென்ஷன் ஆயிடு
ம் என்ன உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு புடுச்சது ஜாலியா இருக்கணு எப்பெயு எந்த ப்ராப்ளமு இல்ல லைஃப் பசங்களோட ஜாலியா பசங்களோட
எங்க வீட்லயே வேல என்ன உங்களுக்கு கரெக்டா இருக்குமே ரெண்டு பசங்கல ஸ்கூலுக்கு அனுப்பணு
ம் அது ப்ளஸு டீச்சர் ஜாப் போய்ட்டு இருக்க நானு
ம் அப்பிடியா டீச் அப்ப பசங்ககிட்ட எவ்ளோ கத்திட்டே இருப்பீங்கள
ஆமா வீட்ல கத்றது வீட்ல பாக்குறது இல்லாத அங்கயு போய் பாக்கணு
அப்பிடியா என்ன க்ளாஸ் எடுப்பீங்க பெரிய பெரிய பசங்களுக்கா சின்ன பச
இப்போ ப்ரைமரி மட்டுதா சீ பி எஸ் சீ போய்ட்டு இருக்கு
ம்
அதுல்லா அப்டியே மெய்ன்டன் பண்ணிட்டு இருக்கோ அதிஸ்ட்டு ஹிப்போ இல்லெங்களா அவ்ங்கிட்டயே ஃபுல் டே நின்னுட்டு க்ளாஸ் எடுத்துட்டு அது பண்றதே முடில அ பேக் பெய்ன் ஸ்டார்ட் ஆய்டு
பரவால நீங்க அவ்ங்ககிட்ட அப்பிடியே சின்ன பசங்க மெய்ன்டென் பண்றதுன்னா வீட்ல க்கறதோட நீங்க பண்றது தான ரொம்ப
ஆமா அது இதுலன் வேற ஆமா இதுல வேற பேரன்ஸ்க்கு என்னன்னா
சொல்லிவே அனுப்புவே அம்மாவோட மிஸ்ஸு தா உங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே ஒரு நாளு இருந்தாலே எங்களால சமாலிக்க முட்ல மிஸ்ஸு எ பாவோ எத்தன பசங்க வெச்சீங்க எப்டிதா இது பண்றாங்களோ
ஆ அப்டீதா நீங்க சொல்ற மாரியேதா பேரன்ஸ்ஸு எப்பனா மே ஆஃப்டர் நாங்க கொஞ்சொ டிலே ஓபன் பண்ணது அவ்ங்கில்ல டீ எப்பதா நீங்க சு ஸ்கூல் ஓபன் பண்ணுவீங்க எங்களால முடியில்லன்னு கேக்குறாங்க நாந்தா கேட்ட ஒருத்தருக்கே இப்டி சொல்றீங்களே நாங்க இத்தன பேர மெயின்டென் பண்றோமே எங்களுக்கு எப்டி இருக்கு அப்டின்னு நா கேக்கவே கேட்டுட்டே உம் அ
அதுங்களுக்கு எல்லா கத்து கு அதாங்க எல்லாத்தயு கத்து குடுத் து புள்ளைங்களு ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வரதுல்லா பெரிய விஷ்ய
அதுவு இல்லாத கிளாஸ் எடுக்கறப்ப அமைதியா இருந்துட்டா கூட ஓகே ஓகே மேம் சூப்பர் மேம் அண்டர்ஸ்டான்ட் மேம் சொல்ட்டாங்க நம்ம சொல்றது முன்னாடியே ஒரு பக்கம் நாலு பக்கம் கத்துவாங்க எல்லா பசங்களும்
ஆ
லபலப லப லப னு கத் து வாங்க பாருங்க அப்டியே டென்ஷன் ஆயிடும் அம்மா அமைதியா இருங்கமா சொன்னா கூட கேக்க மாட்டாங்க அவங்க நா அப்டி என்டர் ஆயிட்டாலே போது நம்ம சப்ஜெக்ட் அவங்க உம்பாட்டு ஓரல் குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே
ஆனா உங்கள பாத்து பயப்படுவாங்களா இல்ல ஜாலியா இருப்பாங்களா பசங்க
கொஞ்ச நம்ம கோவமா போனா பயப்படுவாங்க சிரிச்சுட்டே போயிட்டாங்கன்னா அவங்களு ஜாலிய ஆயிடுவாங்க நம்ப இர் க்கிறத பொறுத்துதா ஆமா அவங்க பேசிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சொ ஹார்ஷா தா இருந்து ஆகணு அவங்ககிட்ட ம் இப்ப ஸ்டாஃப் இல்ல அந்த டைம் பேசுறாங்க ஆ எங்காய்ச்சு ஒர்க் திடீர்னு போயிட்டாங்க அந்த மேம் போய் எட்டிப்பாக்குறப்ப கொஞ்சொ கோவமா தா போய் ஆகனும் நாம
ம் உங்களுக்கு ஜாலியா இரு க்குமா ஸ்கூல் வேல்யூ நீங்க எப்டி பசங்க விட்டு மிஸ்ஸூங்கிட் டலா பேசிக்கிட்டு இது பண்ணுவீங்கலா
நா ஒரு டீச்சர்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்க மாட்டே ஆ பசங்க கிட்ட ஜாலியா இருக்கட் டைம்லா இருந்துடுவே
எச் எம் எப்டி உங்கள பாத்துப்பாங்க இங்க ஒரு எச் எம் இருக்கறாங்க ஒரு மாரி ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்க எல்ல டீச்சருங்களயு
அப்டிங்களா நீங்களு டீச்சரா
இல்லல்ல நாங்க ஒரு ஸ்கூலுக்கு போய் பசங்கள எட்டின் தெரிஞ்சவங்கோ அவங்க ஸ்கூலுக்கு போயுனே ஒரு எச் எம் இருக்கிறாங்க அவுங்க சார் ரூம்க்கு போவே அவங்கள டீச்சருங்கள அலோ பண்ண மாட்டாங்க வெளியவே நிக்க வ ச்சுருவாங்க என்ன என்ன விஷ்ய இருந்தாலு ஏங்கிட்ட பேசுங்க சார் ரூம்கல்லா போக்கூடாதுன்னு மிஸ்ஸே சொல்லிடுவாங்க
ஆ ஹா
அவ்ளோ கண்டிஷன் அவ்ளோ இதுவா பண்ணுவாங்க அவுங்க பாத்தாலே ஐய்யய்யோ இவுங்க வர்ராங்கனாலே பயப்படுவாங்க
ம் ஓ எங்க இதுல வந்து அவங்க ஸ்டாஃபா இருந்தே பிரின்சிபல் ஆனவங்க அதுனால கொஞ்ச ஃப்ரீயா இருப்பாங்க அவுங்க இது வரைக்கு நம்மளும் அதுக்கு ஏத்த மாரி தப்பா நடந்துக்கல அதுனால கரெக்டா இருக்கும் மெயின்டெனன்ஸ் அதெல்லா பாத்துக்குறோ கரெக்டா
ம்
மத்தபடி எதுவு கெடையாது அது பாட்னு போது
எத்தனாவது வரைக்கு இருக்கு
இப்ப பிஃப்து வரைக்கும் தா அது
ம்க்கு இங்கயு அப்டிதா ஃபிஃப்த் வரைக்குதா அதுக்கே பசங்கள ரொம்ப மிரட்டாங்க கரெக்டட் தா ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு ஒரு மாதிரி
ஆமா மா
அதுக்குன்னே நெறய டீச்சருங்க வந்து வந்து நின்றுடுவாங்க அந்த ஸ்கூலோட பேரே இதுவாயிட்டு டீச்சர் டீச்சரே இருக்க மாட்டாங்க அந்த ஸ்கூல்ல எதுக்கு நமக்கு சேக்கணு வா த்துக்கு ஒரு டீச்சர்னா படிக்க முடியாது பசங்க வந்து வருஷ இந்த மிஸ்னா கரெக்டா இருக்கு நானு அந்த ஸ்கூல்ல எ பொண்ணே படிக்க வச்ச அப்பற பாத்தா மிஸ்சு வரல அப்பப்போ ரிப்போர்டாதா இருக்கு டியூஷன் கொஞ்சோ நல்லா பச்சதாலதா கொஞ்சோ நல்லா படிச்சு வந்தாங்க
கம்ளைண்ட் பண்ணிருந்தா அவங்க எதாவது ஸ்டெப் எடுத்துருப்பாங்களே
அங்க எவ்ளோ மிஸ்ஸுங்க எங்களுக்கே தெரிஞ்சு தெரிஞ்சு எதுக்கு அந்த ஸ்கூல்ல சேக்கணும்ன்ற எண்ணங்க தோணிர்க் சில பேரு சொன்னாலே அந்த ஸ்கூல் ஐயயோ அந்த ஸ்கூலா வேஸ்ட் வேணா வேணா வேற எங்கன்னா சேத்து உட் ஆ பண்ணிட்டங்க
ஏன்னா கோச்சிங் இல்லன்னா பசங்கள நம்ம மெயின்டென் பண்ணவே முடியாது
வக்கணு அப்டின்னா கூட நம்ம எ பொண்ணு படிக்கறத பத்தி கேக்குறாங்க எந்த ஸ்கூல்ல சேத்து வச்சிங்கன்னா ஐயயோ அந்த ஸ்கூல்ல நீங்க சேக்கவே சேக்காதீங்க வேற எங்கன்னா இந்த பக்க சேத்து விடுங்க அப்டின்னு அப்டிதா சொல்ல தோணுது கண்டி அந்த ஸ்கூல் வேணான்ற மாரிதா
ஆமா ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லயா நம்ம புள்ளைங்க பாத்
ஆ
ம்
அப்பற நீங்க சமையல்ல என்ன நல்லா செய்வீங்க
ம் நான் வெஜிடேரியன் எல்லாமே நல்லாவே செய்வ டெய்லி செஞ்ச சாப்பாடே செய்ய மாட்ட எதன்னா ஒன்னு மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இரு வெள்ளா காய்ல்லா போட்டு போட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்னு.
காலைல எத்தன மணிக்கு எந்திருப்பீங்க
காலைல சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துடுவ
எந்திரிச்சி சாப்பாடுல்லா கட்டிட்டு ஒன்பதுக்குலா ஸ்கூல் கரக்ட்டா போய்டு
ஆமா ரெண்டு பேரு தலைவாரிட்டு நா ரெடியாயி பொறத்து கரெக்ட் டா இருக்கு எயிட் தேர்ட்டி எய்ட்ஃபிஃப்டின்க்கு போய்டுவ ம் எனக்கு லேட்டு தா ஸ்டார்ட் டிங்கு ஆனா பசங்களுக்காக கொஞ்சோ சீக்கிர போணு
சீக்கிரமா அவங்களுக்கு செய்ஞ்சுட்டு எல்லா ரெடி பண்ணி பசங்களுக்கு எல்லா இது பண்றதுக்கு மரிய வேல வீட்லயு உங்களுக்கு வேல வெளியவு உங்களுக்கு வேலதா இல்ல
ஆமா ஆமா எனக்கு நைன் டுவெண்டிக்கு தா ஆ அதுக்கப்றோ வந்து நைன் தேர்டி தா பிரேயரு இவங்களுக்குல்லா எ எட்டே முக்காக்குலா பிரேயரு நான் முன்னாடியே போனாதா அவங்கள அனுப்ப முடியு
ம் வந்து சமையல் பாப்பீங்ளா
ஆமா நைட்டுக்கு மட்டு டிஃபன் எதாச்சு சூடா சாப்ட்டாதா கொஞ்சோ
ம்
ம்க்கு இல்லனா அது நைட்லா ஜீரணமே ஆகாது அவ்ளோ வேல செஞ்சுட்டு
ஆமா சாப்பாட் தக்க ஆனா சாப்பாடு தா சாப்டிட்டுட்டு இருந்தே நானே கொஞ்ச நேரம் ஜீர்ணம் தா ப்ராப்ளம் தா தோசை சாப்பிட்டுறத ஃப்ரீயா நைட்ல கம்மியா சாப்ட்டு
ஆ வெயிட்டான புட் நைட்ல சாப்டக் கூடாது ப்ச் அ இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கனா அதுக் கார்போஹைட்ரேட் இருக் இல்லிங்களா அது வந்து நெறைய சாப்டக் கூடாது
ம் அதுதா சாப்
ஆஃப்ட்னூன்ல தா உம்
சாப்ட்டா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க மாரி
ஆமா உம் அப்பதா கொஞ்சோ ப்ச் நம்ம ஏஜ்க்கு ஏத்தே மாரி அத ஃபாலோ பண்ணிக்கணு இப்ப வயசு சாக கொஞ்சோ கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணு அவ்ளோதா
உம் ஆயில் ஃபுட்டு கம்மி பண்ணு நைட் டைம்ல
ஆ ஆ கரெக்
ம் மத்யானோ ராஜா மாரி சாப்புட்னு
ஆம்மா மதியோ நல்லா சாப்டர்லா நெறயா அப்ப மதியோ எங்க சாப்ட முடிது பஸ்சங்களுக்கு காலேல செய்ற சாப்பாடுதா மதியோ சாப்
ஆம்மா ஆமா அதையு கொஞ்சோ கொழம்போ இல்ல எதையோ சுட வெச்சி சாப்ட்டாதா நல்லாருக்
ஆ இல்லனா ஒங்களுக்கு காலையில எந்திரிச்சு அந்த ஒம்பதுக்குலா ரெடி எட்ரைக்குலா ரெடி ரெடி பண் எட்ரைக்கெலா ஸ்கூலு போனுமா ரெடி பண்ணவே கஷ்டமா இருக்
ஆம்மா ஆமா உம் சேரி நீங்க கால் பண்றீங்ளா நாங் வெச்சுட்டுங்ளா இப்போ
ஆ
ஆ சேரிங் ஓகே ம்